வணக்கம்
தோழி ம் வணக்கம் தோழி கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்கே
ம் சொல்லுங்கே நல்லாரிக்கீங்ளா ஆ நல்லா இருக்கே தோழி நீங்கே எப்டி இர்க்கீங்க ம் தோழி ம்
ம் தோழி அப்றம் டீல்லா குடிச்டீங்ளா மாலை டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா மாலைலே டீ குடிக்கிற பழக்கம் இருக்குங்ளா கண்டிப்பா ம் ஆ ஆ எங்குளுக்கோ அப்பிடிதா நானு குடிச்சிட்டே என்கு டீ குடிக்கெல்லா அன்னிக் த் தேவு தொடங்கவு தொடங்காது ஆ அது முடியுவு அடையாது காலைலே ஆ எப்டி அலாரம் அடிக்கிற மாதிரிங்கே அத் து
ஆமா எனக்கு டீ குடிக்குல்னா வேலயே போகாது வேல செய்யவே தோண்டாது அந்த மாரி அது சின்ன வயிஸ்லிந்து பழகிட்டோ அதுனால விட முல்லே நெறைய பேரு அது விட்ருங்கேன்றாங்க பட் என்னால என்னியால் விட முல்லாது அது நம்ப சின்ன வயிஸ்லேந்தே அத சாப்ட்டதுனாலே அது குடிக்கில்னா ஏதோ தலவலி மாரிக்கித்து அப்பறோ தோழி நீங்கே என்னா பண்றீங்கே
ஆ நானு அதுதா இப்போ டீ வேல முடிச்சது து டீ வேல முடிஞ்சது செரி இதுக்கப்புறோ இந்த துணிகள்ல்லா இருந்தது அத மடிச் ச்சு வெக்கிலா காலைல தொவச்சதெல்லா எடுத்துட்டு வந்து போட்டு
ம் ம் ம்
அதுக்கப்புறோ எப்போமே வேல அது இல்லத்தரசி தா அது தானங்க அந்த வேலைகள் இருந்துகுட்டே இருக்குங்க அப்ப அந்த மதியருந்தாங்க அ மதியோ அந்த ஒரு மணிருந்து மூண் மணி வெரிக்கு அந்த எந்த வேலயு இல்லிங்க அப்
ஆ அப்போ கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அப்போவு அந்த சாமானு கழுவற்த் தெல்லா
இருக்கு ஆமா இருந்தாலு அப்ப அந்த மூள வந்து வேல செஞ்சுக்கிட்டே இருக்கு நைட்டுக்கு என்ன சமைக்கலா என்ன பண்ணலா அதுதா ஒரு
அதுவு உண்ம அந்த வேல முடிச்சா தா கொஞ்சோ அந்த நாளே திருப் த்தியா இருக்கு
ஆஹ் அதேதா அப்பதா முடிச்சுட்டு செரி துணி எல்லா இருக்காது வீடு வந்து சுத்தமா இல்லனா நமக்கு ஒரு மாரியா இருக்கு அதுவு சுத்தமா இருக்கணு அப்டியே போயிட்டு இருக்கு தோழி அவ்ளோதா இப்ப தா சமைக்க ஆரம்பிக்கனு என்னதா நம்ம ஆஹ் கேக்குது தோழி எனக்கு நல்லா கேக்குது ஆஹ் எனக்கு கேக்குது உங்களுக்கு உங்களுக்கு கேக்குதுங்களா எனக்கு நல்லாவே கேக்கு எனக்கு நல்லாவே கேக்குது இப்ப கேக்குதுங்களா எனக்கு நல்லா தெளிவாவேருக்கு
செரி செரி எனக்கு தெளிவா தா இப்ப கேக்குது முன்னதா கொஞ்சோ விட்டு வந்த மாரி இருந்தது
ஆஹ் செரி அதுதா பிள்ளைங்கெல்லா வந்து டியூஷனுக்கு அனுப்பியாச்சு இந்த வருடத்துலருந்து ஆஹ் போன வருடெல்லா நானே சொல்லிக் கொடுத்துட்டுருந்தே பொண்ணுக்கு உ இ எப்டின்னா படிக்க மாட்டேங்கிறாங்கங்க வீட்டுல ரொம்ப செல்ல நம்ம அதாவது ஒரு சத் சத்தமா பேசிட்டா கூட அழறாங்க ஏ பைய ஏ பைய வந்து எதுவு செட்டப் பண்ணமாட்டா கொஞ்ச பயப்படுவானே கூட ஏ பொண்ணு எப்டின்னா ரொம்ப சேட்ட சரி அப்டின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு நாள தா போய்ட்ருக்காங்க டியூஷன் சேத்துருக்கே அது ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு காலையிலா அனுப்பிட்டு அதோட ஒரு எட்டு மணி போல தா வருவாங்க
முடி ஒரு மண்நேர தானே
ஆமா அதா சரி படிக்கட்டோ அப்டின்னு தா விட்டு இல்ன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு போல அங்க இப்ப குழந்தைகளை வளர்க் க்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலாவேருக்கு இத நம்ம நம்மளா அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா எதா சொன்னா கூட எதித்து பேச மாட்டோ இப்ப இருக்க பிள்ளைங்க ஏன் எதுக்கு ஒடனே ஒரு கேள்விங்க ஆ
அப்பல்லா ஒரு சுத்தமா பேசவே மாட்டோ
என்ன பள்ளிக்கு படிக்கிவோ அந்த மாரி தா எதுத்து பேசுறது அந்த மாதிரிலா இல்ல இப்பன்னா கூட கொஞ்சோ பேசுறோ எல்லா அப்போ சின்ன வயசுலலா அந்த துவே இல்ல
ஆமாங்க எனக்குமே அப்டிதா திருமணத்துக்கு பிறகுதா நா அதிகம் பேச ஆரம்பிச்சதே ஆ அதுக்கு முன்னாடி எதுவு பேசவு மாட்டே
இல்ல இல்ல நா காலேஜ் படிக்கும்போது ஓரளவு பேச ஆரம்பிச்சே
ஆ பரவாயில்ல நானு கல்லூரில கூட இல்லங்க எனக்கு அந்த புத்தக அறிவுன்னுவாங்களே அது மட்டு தா மத்த படி அந்த அளவுக்கு பெருசாலா யோசிக்கலா மாட்டே அது பிறகுதா கொஞ்சோ அந்த இந்த அனுபவ கல்விதா எனக்கு குடுத்திருக்கு நெனைக்கிறே பேச ஆரம்பிச்சது ஆனா எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க உனக்கு ஆப்போசிட்டாருக்கு நா அங்க ஹாஸ்டல்லே தா படிச்சது படிச்சத எல்லாம வந்து விடுதி எனக்கு கதிக்கப்பட ஒரு நட்பு வட்டாரம் நட்பு வட்டாரொ உண்டு ஆனா வெளில போற அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல அதுதா இப்ப எல்லா அந்த அனுபவத்துல எல்லா கெடைச்சிருச்சு
கெடைச்சிருச்சிங்ளா ம் அவளதா தோழி வெளிய வந்தா அது எல்லா ஓரளவு ம் அப்டி பேசிதான ஆகணு
ஆமா இதனால பெண்களுக்கு திருமணம் ஆனாலே பாதி எல்லா கத்துப்பாங்கன் நெனைக்கிறே
ஆமா அப்பதா நறைய பாடலா க த்தே அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுத்தல ஆமா அப்பதஐ எப்டி எப்டி கேரக்டர்லா எப்டி எப்டி இக்குது அதெல்லா தெரிஞ்சுக்கலா
ஆமாங்க அது அழுவறதுக்கு பத்திரமா புதுல புதுசுல கூட அழுவ மட்டுந் தா தெரியு அதுக்கப்புற தா அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுடுச்சு
உம் ஆமா உம் நானு உங்களை மாதா நானு அப்படியேதா இருந்த அதுக்கப்புறம் எ பேச பேசாமல்லா இந்த காலத்துல இப்புடி இருக்க கூடாது இவங்கிட்டல்லா பேசிதா ஆ கனும் அப்டின்ற ஒரு இதுல வேசந்தா
பேசலா ஏமாளி அப்டிங்கற ஒரு பட்டத்தை குடுத் தர்றாங்க இவளுக்கு இப்போ ஒன்னு தெரியாது இவ ஒரு ஏமாளி அப்டி சொல்லிடுறாங்க அதா பேசணு பேசணும் போல பேசனா மட்டுந்தா
ஆமாமா அந்த மாதிரி ஃபஸ்ட் பேர் வாங்க கூடாது அதனால தா அப்புற நம்மள என்ன பண்றாங்க மேல மேல இல்ல நம்ம மெறிகேத்தி மெரிக்குவாங்க அதமாரி இருந்தா நம்ம ஒரு வயசுல ஏமாந்தம்னா அது மேலும் மேலும் அது அட்வான்டேஜ் எடுத்துன்னு இவுங்க எது சொன்னாலும் பண்றாங்க கம்னு இருக்றாங்களே அப்டின்ட்டு இது பண்ணுவாங்க அதனால அப்படியெல்லா இருக்க கூடாது அதுக்குதா நா நேத்து ஒரு ஷாட் ஃபிலிம் பாத்த
ம்
ஆஹ் சொல்லுங்க
நான் ஒரு சின்ன பொண்ணு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அந்த பொண்ணோட வந்து இறந்துட்டாங்களா வெளிய போயிட்டாங்களா ஏதோ தெரில மொத தாத்தா கிட்ட தான் வளந்தது தாத்தா வந்து பெரிய செஸ் பிளேயர் செஸ்னா எ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சுதட் ட்டமா
ஆஹா சதுரங்க ஆட்டம் அஹ் ஆஹ்
வட்டத்துல அந்த பொண்ணு வந்து நெறைய ட்ரைனிங் குடுத்துவாங்கோ அவுங்களே பெரிய ச சதுரங்க ஆட்டக்காரு அந்த பொண்ணுக்கு நெறைய பயிற் ச்சி குத்துக்குவாங்க அவ அவ என்னா பண்ணு வா அவுங்களாவே ஜெயிக்குவா அஞ்சு வயசுல
ஓ அவுங்க தாத்தா
ஆஹ் அவ சின்ன வயசுலந்தே பிராக்டிஸ்க்ற்துனால அவுங்க தாத்தாவே ஜெய்ச்சிடறா ஆனா அவளுக்கு வந்து கா ட்லேயே வளத்துனால அவ சாப்பாடு சாக்லேட்டு இதெல்லா பாத்துக்க மாட்டா
ம் ம்
அதுனால அவளுக்கு அதெல்லா சாப்புட்னும்னு ஆச அதுக்கு உனக்கு இதெல்லா வேணுன்னா நீ வெளிய போயி ஆஹ் அதாவது வே போய் மாநகராட்சி எங்கன்னா சென்னை அந்த மாரி போய்ட்டு நீ போய் பெரிய இதுல விளையாடு உனக்கு அவுங் காசு தருவாங்க அப்டின்ங்கிறாங்க இவனா பண்ற தனியா வந்தற்றா அங்கற்ந்து தனியா வந் து அங்க சூதாட்டம் த அந்த சொன்னீங்க அது
ஆஹ் சதுரங்க ஆட்டம்
நுரங்க ஆட் யம் அந்த இதுக்கு போயிரா சதுரங்க ஆட்டத்துக்கு போய்ட்டு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேடுட்டு தா இருக்கே
அந்த சதுரங்க ஆட்டத்துக்கு போய்ட்டு அங்க என்ன பண்றாங்க இந்த மாரி கேட்கறா அவுங்க என்ன பண்ணிறாங்க நீ எல்லா சின்ன பொண்ணு உனக்கு என்னனு தெரியு அப்டின்னு முடிக்கி தள்ளி உட்டுறாங்க அவளே அவ என்ன பண்றா அங்க போயிட்டுருந்த வெரைக்கு அந்த ஆட்டத்த த்த ஆடுறா அது வந்து யாருமே அங் அவ அந்த செஸ்ல வந்து கிளியர் பண்ணாது அவ் கிளியர் பண்டாங்கண்டு மானிட்டர்ல பாத்தர்றாங்க
ஓ
அத பாத்துட்டு வந்து யாருன்னு பாத்தா இந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா சாப்பாடு இல்லாம அப்றோ சாப்பாடெல்லா குடுத்து இது பண்றாங்க அப்புற இப்ப இந்த சதரங்க ட்டுக்கறாங்கள அவுங்களுக்கு ஆப்போசிட் பாட்டி ஒன்னுக்குது அவுங்க வந்துன்னு அவுங் ஆளுங்கள இழுத்துன்னு வராங்க அந்த ஆட்டத்துல தோத்துட்டாங்கன்னா அவுங்க கையை வெட்டிட்டு போயிடுவாங்க அவுங்க ஆப்போசிட் பார்ட்டி அந்த மாரி இவுங்க என்ன பண்றாங்க இந்த த இந்த பெரியவங்க வந்து நல்ல ஆளு பெரிய ஆளு ச அவுங்க வந்துன்னு அவுங்க ஆளயு யாரோ அனுப்புறாங்க அவுங்க ஆளயு அனு ப்புறாங்க அதுல இவுங்க ஆளு தோத்தறாங்க யாரு இந்த பொண்ணு இருச்சுல்ல அந்த வீட்ல அதுக்கு இந்த பொண்ணு சொல்து இல்ல எனக்கு விளையாட தெரியு நா கண்டிப்பா ஜெயிக்குவே அப்டின்னு அதே போல இந்த ஆப்போசிட் பார்ட்டி ரெண்டு ஆள் வந் தொத்துட்டு போயிடுறாங் இந்த பொண்ணுகிட்ட
ஆஹ் ஹா
இந்த பொண்ணுகிட்ட வந்து விளையாடிட்டு தோத்துட்டு போயிடுறாங்க எப்புடி இவ எல்லாருமே தோக்குறோ அப்ப இவளுக்கு என்னா தெரியு அப்டின்ட்டு அப்புறோ என்ன பண்றாங்க இந்த ஆள் வந்து இவ கையே வேட்ட பாக்குறான் இந்த பொண்ணு கையே அ ஆமா நீ எப்புடி ஏ எங்க விஜய் எங்க யா ம்மே ஜெயிக்க முடியாது நீ எப்புடி ஜெயிச்ச அப்டின்ட்டு
ஓ
அதுக்கப்றோ என்னாச்சு நீங்க என்ன சொன்னீங்க ஜெய் ச்சா வெட்ட மாட்ட நீங்க எதுக்கு வெட்றீங்கன்னு கேக்குறா ம், நாங்க அப்படித்தா பண்ணுவோ அப்டின்னு ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சோ ரவுடி கேங்கு அந்த மாரி அதுக்கப்பறோ என்ன பண்றாங்க இந்த ஆள் வ இந்த புதுசா இவங்க கு குட்மேன் ஒருத்த இருக்றாங்கல்ல இப்ப இவங்க கூட இருக்குறா அவங்க வந்து காப்பாத்திட்றாங்க அவள எல்லா நீங்க பண்ணக்கூடாது ஒண்ணு ஏன்னா ஜெயிச்சுதா ஜெய் ச்சா அப்டின்ட்டு அப்ப இதுல இருந்து என்ன தெரிது பாத்தீங்களா அந்த சின்ன பொண்ணு நம்ப இப்ப வந்து முயற்சி எத்ததுனாலதா இப்டி இப்போ ம் இப்போ நம்போ எ எல்லாத்துக்கு எறங்கி எற ஆ வெளியே வருது ஆனா எல்லாத்துக்கு எறங்கி எறங்கி போனுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க ஏத்திதா மிதிக்குவாங்க ஆனா அவ அவ்ளோ பெரிய ரவுடியவே இது பண்ணி அவங்க கூட அவங்க கூட கடைசி த்தி விளயாடுனா யார் கூட ரவுடி கூடவே அவள் ம் அவனுவோளே கடைசில அவனுவோளே தோத்துட்டாங்க அப்போ அந்த சதுரங்க ஆடத்துல அந்த பொண்ணு எவ்ளோ இது பாருங்க
ம் அதா அந்த அளவுக்கு நம்ம வந்து தைரியமா இருக்குணு
ம், அப்பறோ அவங்க என்ன பண்றாங்க அதா அம்பது லட்சம் குடுக்றாங்க இவ ஜெயிச்சதுனால யாரு அந்த ஓனர்ரு இந்த இக்கர அவ இருக்குரால அந்த இவ் இதுல அவ என்ன பண்றா எனக்கு இதெல்லா வெ ஹலோ எனக்கு சாக்லேட் மட்டு முனு குடுங்க போதொன்ற பாத்தீங்களா அவ வந்து காசுக்காக வெளையாட்ல அவ வந்து பசி அதமாரி ஆ எனக்கு காசெல்லா தேவயில்ல அது என்னன்னே தெரில எனக்கு காசு ல்லா தேவல்ல எனக்கு மூணு சாக்லேட் கொடுங்க இல்ல எனக்கு சாப்பாடு குடுங்க அது போது அப்டின்றா அப்ப பாத்தீங்கன்ன என்ன எப்பலிமே இந்த மாரி கு சின்ன சின்ன பிள்ளைங்களலா பத்தா பொ நல்லா இருக்கு ஆமா
இத மாதிரி எல்லா பாக்கலா ஆமா இந்த தொடர்கதைகள பாக்குறத வி ட்டுட்டு இந்த மாரி பாக்கலா சீரியல் எல்லா பாக்கறத விட்டுட்டு
ஆமா ஆமா உம்
ளொ அழணு
உம்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ரொம்ப பயனுள்ளதாவே இருந்தது உங்களோட பேச்
ஆஹ் சரிங்க தோழி நீங்க ஃரீயா இருக்கம்லா சரிங்க தோழி நம்ம இன்னொரு முற சந்திப்போ தோழி இன்னொரு முற உன்ன கண்டிப்பா இன்னொரு கத சொல்றே ஓகே தோழி ஆஹ் நன்றி தோழி ம்